ஆ கேக்குதுங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கன் சிஸ்
இது இப்பதான் ஆறு மணியா ஆச்சுல்ல விளக்கியேத்தி போட்டு தலையெல்லாம் பின்னிட்டு இருந்தே நீங்க கால
ஆ ஓ சூப்பர் உம் அதெல்லாம் கரெக்டா ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிரு
ஆஹ் ஆமா ஆமா ஆறு மணி ஆயிடுச்சுங்களா ஆ அதனாலதா டீ குடிச்சிட்டீங்களா நான் இப்பதான் சிஸ்டர் எடுத்து ஆமா இஞ்சிட்டி இஞ்சிட்டி போட்டுருக்கேன்
இன்னைக்கி இஞ்சிட்டீயா
ஆமா ஆமா இஞ்சிட்டீ போட்டுட்டு இப்பதா குடிக்கிறதுக்காண்டி கையில வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களே வாங்க ஷேர் பண்ணிக்லா
கண்டிப்பா ஒரு நாள் வரே அ ஒன்னா உக்காந்து பேசிட்டு டீ குடிப்போ எவ்ளோ நாள் தா போன்லயே பேசி குடுத்து குடிச்சுட்டு இருக்குறது டீய அ அ எல்லா நல்லா இருக்காங்க எங்க ஒரே அமக்ளோந்தா லீவ் விட்டாங்க விட்டாங்கப்பா ஊருக்கூ வந்துட்டே அம்மா வீட்டுக்கு எப்பா ஆ ஆமா இன்னு வருஷத்துல ஒரு வாட்டிக்கு வர்றது
ஆ அங்க அங்க போனா பசங்க எல்லாம் செட் ஆயிருவாங்களாச்சு அவுங்களுக்கெல்லா புடிக்குமா
அ ஆ எங்க வெளியெல்லா போயவானே எல்லா குட்டிஸூ இங்க வந்துருவாங்க ஏ தங்கச்சி வீட்டு புள்ளைங்களு ஏ புள்ளைங்களு எல்லா ஒரே வயசு அண்ணே வீட்டு பையே எல்லா ஒன்னா சேந்துட்டாங்கன்னா ஒரே அமக்களந்தா
அப்பன்னா அவுங்களுக்குதா ஒரே ஜாலின்னு சொல்லுங்க
பசங்களுக்கு ஜாலி நம்மளுக்கு ஏய் ஏய் இன்ட்டு மெறட்னதே போது அது எங்க மம்மி பாவோ ஆ அங்க பாருமா விழுந்துட போறாமா ஐயோ அவள புடிம்மா அம்மா அங்க பாருமா அம்மா இச்சுக்கு போறாமா அம்மா ம்மா இதையே பொலம்பரதுதா எங்க மம்மிப் பாவோ
அவுங்களுக்கும் நீங்க அப்பப்ப போனீங்கன்னா தானே அவுங்களுக்கும் நல்லா போது
ம் இல்லயே டிஸ்டன்ஸு கொலுப் அதுனால தா இந்த லாங் லீவ் மட்டு நா வெற வர்றது எந்த ஷாட் லீவு குவாட்லி லீவு ஆமாம் அரை ஆண்டு முழு ஆண்டுகல்லா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் வந்துட்டு போறதே டிராவல் டையடாயிரு அதுனால ஹ இந்த ஆனியல் லீவு மட்டுந்தா வர்றது
பேசாம அம்மா அப்பாவ இங்க வர சொல்லிட வேண்டியதுதா சிஸ்டர்
அவுங்க வரமாட்டாங்க அண்ணாவ விட்டுட்டு வரணு அதால அது அவுங்க வரமாட்டாங்க
ம் அண்ணா இருக்காங்களோ அங்க மேரேஜ் ஆயிருச்சா
ஆ ஆ ஆ எல்லாரு ஒன்னா இருக்காங்க அதுனால அது டிஸ் பண்ண வேணா நம்ம வந்துட்டு ஒரு கெஸ்ட் மாரி வந்துட்டு நம்மளுக்கு எப்பவுமே அம்மா வீடும் நிரந்தரம் இல்ல மாமியார் வீடும் நெரந்தரோ இல்லன்ற மாரிதா இருக்க முடியு
அ நம்மளே ஆ ஆ யாரு என்ன சொல்ல போறா நம்ம அம்மா வீடுதானேனு அங்கதா தூங்
அதுனால ஏ தங்கச்சி பக்கத் துலேதா கட்டி குடுத்துட்டாங்க அவ சொல்லுவா நீயாது ஊர் ட்டுல இருந்து வர நல்லா ஜாலியா அம்மா வீட்டுல கண்டனியூவஸா ஸ்டே பண்ணிடுவ ஒரு பத்து பதினஞ்சு நாளா ஸ்டே பண்ணி ணிற நா பக்கத்துல இருந்து கூட வந்து ஸ்டே பண்ண முடியுற்துல்ல ஏன்னா இங்கேயே இருக்கு ஆ கால்ல பொயிட்டு சாயங்காலோ வந்துருமா அப்டினே சொல்லி ஏ மாமியார் அனுப்புவாங்க ஏ பொயிட்டா நைட் வந்துருவல்ல ம்மா நைட் வந்துருவலமான்னு கேட்டு கேட்டு அனுப்புறாங்க நீ ஏது ஜாலி பேக் பண்ணிட்டு ஒரு பெட்டியோட வந்துட்றே ரெண்டு பெட்டியோட வீட்டுக்கு போற அப்டின்னு சொல்லியே கலாய்ச்சிட்டே இருப்பா எப்பவுமே எனக்கு
சரி சரி என்ன சாப்பாடு சிஸ்டர் இன்
இன்னைக்கி ரொம்ப ஸ்பெஷல்லா இல்ல சும்மா பசங்க நா நீங்க வந்தா கொஞ்சோ நான்வெஜ் ஆசப்படுவாங்க அதுனால மட்டன் ஈரல் மட்டு எடுத்தே
ம் மட்டன் ஈரல் எடுத்து அது எப்டி வப்பீங்க அத
வெறு ப் ப்ஃரை வெங்காயம் எ போட்டுட்டு சோம்பு பட்ட கிராம்பு போட்டு நல்ல வெங்காயத்தை மட்டு ரோஸ் ப இஞ்சி பூண்டு பேஸ் போட்டு கருவேப்பில போட்டுட்டு ஈரல நல்லா டீப் ரை வரைக்கு நல்லா பண்ணிட்டு தண்ணியே ஊத்தாம அந்த ஈ ரல்லருந்து வர எசன்ஸ் அண்ட் கிரேவிய எல்லாம் ஆ ட்ரை ப்ஃரையா மிளகாதூள் லைட்டா நிறைய பெ பெறோ சீரக தூலோ
பரவாயில்லையே இது நல்லாருக்கே நாங்க அப்டி கிரேவி மாதிரி வை ப்போ கிரேவி மாரிதா வப்போ ம்
நா விசில் விட மாட்டே இது வந்து கடாயிலேயே பண்ணுவோ விசில் விட்டா புடிக்காது அதே மாரி கிரேவி வச்சு கொஞ்ச கொழ கொழன்னு இரு அப்புற மாரி இருக்க கூடாது. அப்டின்றதுக்காக
ஓ பரவால அது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டிஸ் சிஸ்டர் எங்களுக்கு எப்பவுமே அந்த இட்லி தோசைக்கு சாதத்துக்கலா அந்த மசாலாவோட சேத்து சாப்டுற மாரி தா வப் போ அந்த ஃப்யா வச்ச ப்பனா அது சிங்கிளா எடுத்து அப்டியே சாப்டுற மாரி சீக்கிர தீந்துரு நெறையா இருக்காது.
ஆஹ்ஹ ஓகே ஓகே இங்க வந்து சாம்பார் ம் சாம்பார் செஞ்சுட்டு அது சை டிஷ்
புரியிது புரியிது நல்ல சாப்பாடு ஆனா ச எங்க வீட்ல வந்து நீ கேரட்ஸு கேரட் சூப் வச்சுட்டு சேனக்கெழங்கு இருக்குல சேனகெழங்கு வருவ சே ஆமா யார் சுத்தா வேந்துச்சு
பரவாலையே எப்டி செய்வீங்க
கேரட் சூப் வந்து நம்ம எப்பவு போலதா எல்லா சூப்பும் பண்றோல
எல்லா சூப்பனா யூஸ்வலா பிள்ளைங்களுக் லா சூப் செய்யு போது வெறு சின்ன வெங்காய போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டு லைட்டா போட்டுட்டு அந்த சூப்ப போட்டு தண்ணி ஊத்தி
இல்ல இதுல பருப்பெல்லா ஆட் பண்ணுவோ பருப்பு காயி வெங்காய தக்காளி பூண்டு நச்சு போட்டு ஒரு நல்லா ரெண்டு மூணு விசலுக்கு வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துறணு எடுத்துட் ட்டு தாளிக்கிறதுலதா வந்துட்டு கொஞ்ச பட்ட சோம்பு தல்லா போட் டு நம்ம தாளிப்போ தாளிச்சுட்டு கொஞ்ச பூண்டு வேணுனா மறுபடியு எக்ஸ்ட்ரா பூண்ட ஆட் பண்ணி ஆனக்காய சேத்துக் சேத்துட்டு ஆஹ் அ அந்த இதுல ஊ கலந்து ஊத்திட்டு தண்ணி எவளோ வேணுமோ கெட்டியா வேணுனா கெட்டியா தண்ணியா வேணுனா த ஊத்திட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் கலந்து எறக்கிற நல்லா இருக்கு பச்ச மொளகா போட்ணு சிஸ்டர் காரத்துக்கு வந்து பச்ச மொளகா சேக்கணு ஃபஸ்ட்டு பருப்பு வேக வக்கிறோல அதுலயே பச்ச மொளகா போட்டுட்டோ எவ்ளோ நம்மளுக்கு ஒரப்பு வேணுமோ அந்த அளவுக்கு பச்ச மொளகா போட் ட்டு வேக வச்சுறணு ம் அந்த பச்ச மொளகா தான் நல்லா இருக்கு வேற காஞ்ச மொளகா போட்டோம்னா அந்த சூப்பு டேஸ்ட் வராது அவ்ளவா
ஓகே ஓ புரியது ஆ இது மாரி செஞ்சதே இல்லையே நானு புதுசா இருக்கே அப்ப நீங்க அந்த பருப்பு மே பருப் பருப்பு மசையு போது காரட்டு மசுச்சுடுவீங்களா
இல்ல இல்ல மசிக்கலா மாட்டோ அது வெந்தோனேதா அதா உங்களுக்கு கொழஞ்சிருதுல்ல
ஓ அதனாலதா பாசி பருப்பு போடுறீங்க அப்போ
ஆமா ஆமா ஆமா அதுவே நல்லா வெந்துரு உங்களுக்கு சுமா கரண்டிய வச்சு கிண்டுனாலே அவங்க களுக்கு அந் மாரி தண்ணியோட அது கலந்து வந்துரு என்ஷுரன்ஸ்ல வந்து ஆஹா அது கொடையாது அது நம்ம என்ன சேத்து போட்ருக்கோமோ அத சேத்தே அ வேற நம்ம கணக்கு கரெக்டா வைக்கணு ரெண்டு மூணு விசில் தா வைக்கணு அதுக்கு மேல வச்சோன்னா காரட்டு போகனு
ஓகே ஓகே
காரட் மட்டு இல்ல இந்த மாதிரிதா நாங்க காலி ஃபிளவர் போடுவோ சில நேர வெண்டக்கா போட்டு சூப் சாப்டா ஆ அந்த மாரி எல்லா காயு ஒரு சில காய்கறிகள் ஆ ஆமா
கொழஞ்சிடாது வெண்டக்கா அந்த மாரி அந்த நம்ம அந்த ஜவ்
அது வந்து வெண்டக்கா வந்து கடைசியா போடணு வெண்டக்கா மட்டு கடைசியா போட காலி ஃப்ளவரு கடைசியா ஆட் ப தாளிக்கிறோ பாத்தீங்களா அப்ப தாளிச்ட்டு கடைசியா போட் டு ஒரு கொதி வந்த ஒனே எறக்கிர் இத நீங்க சொன்ன மா ஒன்னா வச்சா வெ கொ ஆமா சூப்னா அ கொஞ்சொ வயிறுக்கு கொஞ்ச எனவா இருக்கு அதா அதா அது செஞ்சுட்டு சேப்பங்கெழங்க வறுத்தோ அது கொஞ்ச காரமா வறுத் துட்டு அது நீங்க சொல்ற மாரிதா உருளைக்கெழங்கு வ் வெச்சீங்கல்ல
ஆமா ஆமா அது வந்து நம்ப இல்ல மீன் மீன் மசாலா மாரி கூட செ கெழங்க கட் பண்ணிட்டு இதுல அது மேல இந்த மீன் வறுப்போல்ல அது மாரி போட்டுக்கூட வந்து தவாலேயே ஃப்ரை கூட பண்லா அது மாரி பண்ண மாட்டீங்களா
அ அந்த மாரியு பண்லா இது சும்மா சிம்பிளா செஞ்சுட்டோ சும்மா கடாயில போட்டு எண்ண ஊத்தி வறுப்போம்ல என்ன என்ன ஃபிளேவருக்கு வந்து அந்த மேல இது சோம்பு சீரகமு அ பூண்டு மூணையு அரச்சுட்டு லாஸ்ட்டா கொஞ்ச தூவுணோனா நல்லா வாசம் வரு
பூண்டு ஸ்மெல்லு தனியா தெரியாதா
அது அதா நம்ம வதக்கிட்றோமே பச்சையா வீசாது நல்ல வாஸ் ஸ்மெல்லாதா இருக்கு
அஹ்ஹ எங்க எங்க வீட்ல கூட எங்க மம்மி சொன்னாங்க அ ச மெளகு சீரகொ ச் சோம்பு மூணுத்தையு போட்டு அரச்சிட்டு லாஸ்டா தூவி ஆ
மெளகு போட மாட்டாங்க சிஸ்ட அது வந்து காரத்தன்ம வேற டேஸ்ட்டு குடுக்கு மெளகு மட்டு போட கூடாதுல அது சோம்பு சீரகொ பூண்டு இப்டி மூண் இதா இருக்கு மெளகாத்தூள் போடுறோல்ல அதுல அ அதுனால மெளகு போடுறதில்ல அது வேற ரெசிபிக்குதா பூண்ட ஆட்பண் இது மெளகு மெளகு வந்து கோழி சம்பந்தமா எது செஞ்சாலு மெளகு ஆட் அ
ஓகே ம் புரியுது புரியுது
மெளகு மஞ்ச தூள் உப்பு கோழி அ பிராய்லர் கோழியா இருந்தாலு சரி நாட்டு கோழியா இருந்தாலு சரி எல்லாத்துக்குமே அது கொஞ்ச எக்ஸ்ட்ராதூக்கலா கெடையாது
பரவால்ல ஓகே ஓகே சூப்பர் நல்லா இருக்கு ம் நெறைய ரெசிபீஸ் உங்க ஆ உங்க உங்க ஊர் ரெசிபீஸ் நம்ப ஃபாலோ பண்ணு எங்க ஊர் ரெசிப் பி நீங்க ஃபாலோ பண்ணு போல இருக்கு ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு ரெசிப்
இல்ல நாலு ஃபரெண்ட்ஸ் அது மாரி ஒண்ணா சேந்து பேச்ணுனு வச்சுக்கோங்கேளே அவங்க அவங்க ஒவ்வொரு டிஷ் சொல்றாங்க வித்தியாச வித்தியாசமா இருக்குது ஆமா நாலா அந்த மகளிர்குழுவுள எல்லா இருக்கே அப்ப எல்லா பேசும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொத்தவங்களுமக்ஷ ஒவ் உன்ஸ் ஜாயின் ஆய் அதெல்லா நமக்கு தெரியாது ஆனா வித்தியாச வித்தியாசமா வரு ம் ஆமா வானஸ்டர் ஊருக்கு வாங்க நீங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஃப்ரீயா இருந்தா வரே நீங்களு எங் இந்த இங்கேதையா ட்ரிப்பு பிளான் பண்ணுங்க எங்க ஊருக்கு வாங்க நறைய சுற்றுலாத்தலங்கள்லா எங்க ஊர் பக்கம்லா இருக் கு வந்து ஒரு நாலு நாள் பத்து வருஷ இருக்கு ஆமா அந்த வாய்ப்பே கடைக்கல பாருங்க வாய்ப்பு கடைக்காமே போன்லயே கான்டாக்ட் போயிட்டு இருக்கு பாப்போ அதுக்கு ஒரு நேர வரு சப்ரைஸ் மீட் மாரி வரு
இப்போ என்னன்னா என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டுகள் கூட இவ்வளவு டச்ல கடையாது அப்பப்ப
அதுதா அது நடுவுல வர ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லாங்கா ஃப்ரெண்ட்ஷிப் இருக் கு அப்டின்னு சொல்லுவாங்க அது உங்ககிட்ட எனக்கு உண்மையா இருக்கு உங்களுக்கு எனக்கு உண்மையா இருக்கு போல இருக்கு செரிங்செரிங் சிஸ்டர் இந்த பாப்பா எழுந்துக்கற மாரி இருக்கு நான் பேசிட்டு நான் ஒரு டூ ஹார்ஸ்ல நான் திருப்பி உங்ககிட்ட கால் பண்ற பேசலா ம் ஓகே ஓகே தேங்க்யூமா ம் பாய்மா ம்